வணக்கம் தோழி
கோ சிஸ்டர் சொல்லுங்க
எப்டி தோழி இருக்கீங்க நல்லாருக்
ஆ நல்லாருக்கு கொஞ்சோ சத்தமா பேசுங்களே
அவ்ளோதா தோழி என்ன எப்டி சொல்றது மொபைல்லே எனக்கு அவ்ளோதா சவுண்ட் வருது
இப்ப நல்லா கேக்குது ஆ இப்ப நல்லா கேக்குது
தோழி எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்களா
ஓகே சிஸ்டர் அம்மால்லாம் எப்பிடி இருக்காங்க வீட்ல
ம் நல்லாருக்காங்க தோழி அங்க எப்பிடி இருக்கீங்க
இல்ல ஆ மேரிடு ஆயி
க்காங்களா
ஆ மூணு கொழந்தைங்க இருக் இருக்காங்க சிஸ்டர்
சரிங்க தோழி என்ன படிக்கிறாங்க
பெரிய பொண்ணு சிக்ஸ்து பையன் எல் கே ஜி இன்னொரு பொண்ணு இப்பதான் பால்வாடி போயிட்டிருக்கான்
சரிங்க தோழி
உங்களுக்கு மேரிடுங்களா
ஆமா தோழி நானும் மேரிடு தான் எனக்கும் ரெண்டு பாப்பா இருக்காங்க ஒரு பாப்பா எல் கே ஜி போறாங்க ஒரு பாப்பா வந்து ஒன்ற வயசு ஆகுது
ஓகே ஓகே
செரிங்க தோழி என்ன
ம் இன்னிக்கு மத்தியானம் பண்ணதாங்க லமன் ரைஸ்சு வாழக்கா வறுவல் நம்முளுக்கு ஃபேவரிட் தயிர் சாதம்
சரிங்க தோழி
தயிர் சாதம் பசங்களுக்குல்லா லமண் சாதம்
சரிங்க ம்
ம்
அவுங்களுக்கு பிடிச்ச விஷய என்ன தோழி
எனக்கு பிடிச்ச விஷயோ நல்லா சாப்புடுவ
சரிங்க தோழி
டிஃப்ரென்ட் டிஃப்ரெண்டா செஞ்சு சாப்டணு தோணு சாப்டுவ ந நறைய வெளிய அவுட்டிங் போணு ரொம்ப ஆச
சரிங்க தோழி
வீடு கொஞ்சே நல்லா நீட்டா இருக்கணும்னு நனப்ப நீட்டா இருக்கோ
சரிங்க தோழி
சு ரொம்ப பிடிக்கோ
ம் ஃப்ரூட்ஸ்ல எந்த மாரி புருட்ஸ் தோழி ரொம்ப பிடிக்கோ கோ
அண்ணாச்சி பப்பாயா
சரிங்க தோழி
மாம்பலம் பலாபலம்
சரிங்க தோழி
உம் உங்களுக்கு
எனக்கு வந்து ப்ரூட்ஸ் அதிகமா புடிக்காது தோழி இந்த செவ்வாலை பலம் இருக்குல அந்த செவ்வாலை பழம் சாப்பி கிவ பப்பாளி சாப்பிடுவே அந்த இந்த முள்ளுமுள்ளா மேல் பகுதி இருக்குமே பலாப்பலம்
அஹ்
அது எனக்கு ரொம்ப பிடிக்கோ அது சா வெ ஆஹா மந்தபடி வந்து இந்த கொய்யாப்பலம் சாப்புடுவ சப்போட்டா பழம் சாப்டுவ வேற எந்த பழமும் புடிக்காது ஓயாம ஆப்பிலே அப்றம் இந்த பழம் நான் கன்ஷிவ் இதுவா இருக்கைலயே இதெல்லாம் நாங்க எப்டி சொல்றது ஒரு பெட்டி பெட்டியா எடுத்துட்டு வந்து எங்க வீட்டுக்கார் போடுவாரு டிரைவரா ஆப்பிள் வண்டி ஆப்பிள் லோட் எடுத்துக்க மாதுளையும் எடுத்துட்டு போவாரு அப்பெல்லாம் எனக்கு ஒரு பெட்டி வரும் ஆனா அத சாப்பிடவே மாட்டேன் பக்கத்து வீட்ல குடுத்துருவேன் மாமனார்லாம் உரிச்சு குடுப்பாரு தோழி எனக்கு மாதுளம்பழம் உரிக்க தெரியாது து
ஆஹ
வா இருக்கேல்ல எங்க மாமனாரு உரிச்சு குடுப்பாரு சாப்பட சொல்லி சாப்பிடலன்னா போன் எடுத்து ரிங்க வீட்டுக்கார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு அப்பிடில்லா இருந் இதே ஆனா வந்து சுத்தமாவே எனக்கு பழம் நாலே
அ
அது கூட ஏதோ ஓரளவுதா தோழி சாப்புடுவே பழம் கூட
ம் டின்னர் என்ன சாப்ட்டிங்க
தோழி
நைட் சாப்பாடு என்ன சாப்ட்டீங்க
நைட் சாப்பாடு வந்து தோழி சாப்பாடு செஞ்சிருந்தே தோழி அந்த பேரு என்ன கர்னு சொல்லி எஃக் ரைஸ் செஞ்சுட்டே தோழி
ஓகே ஓகே
எஃக் ரைஸ் மாரி செஞ்சு அப் டி ஆஃப் பாயில் போட்டு சாப்ட்டாச்சு
நீங்க மட்டுந்தா இருக்கீங்ளா?
இல்ல தோழி ஹஸ்பண்ட் வந்து வண்டிக்கு போயிட்டாங்க ஞாயத்து கெழமதா வருவாங்க
அதா இப்ப நீங்க மட்
ஆமா நா மட்டுந்தா தோழி இருக்கே நானு பாப் பா ரெண்டு பாப்பாவு இருக்கோ
சேரி சேரி சே சே பகத்துல அம்மாலா இர்க்காங்களா
அம்மாலா இல்லே தோழி அம் மாம்யார் ருக்காங்கே மாம்னார் ருக்காங்கே ஆனா இந்த வீட்லே இல்லே
ஆ பக்கத்லே ஓகே ஓகே உள்ள கொஞ்சோ சேஃப்
ஆ இல்லே பக்கத்துலதா இருக்கா ஆ மூணு வீட ஒட்டி ஒட்டி அப்டின்னீள அந்தாண வீட்லே அவுங்க இரு வாங்கு
ஓகே சிஸ்டர் உங்குளுக்கு டூர் போறதெல்லா புடிக்குங்ளா
தோழின்க் ரொம்போ புடிக்குன் தோழி அதுவு பைக்லே போனா எனக் ரொம்போ புடி
ஓ நீங்கே பைக் லவ்வரா
ம் இல்லே தோழி அப்டி கெடையாது தேம் பைக்குனா எப்டின்னா போகற வழிய எல்லா பாத்துட்டு ஜாலியா பேசிட்டே போலா அதுதா அப்டி நீங்க கார்ல போறது கூட அவ்ளோக்கு இண்ட்ரஸ்டிங் இருக்காது தோழி அது என்னமோ தெரில பைக் ரைடிங் போனா நல்லா இன்ட்ரஸ்டிங்கா போறதுக்கு திரும்பி வர்றதுக்கு செரி பாத்துட்டே போலா பாத்துட்டே வரலா
ஆமாமா கண்டிப்பா லாங் ட்ரிப் உங்களுக்கு கண்டிப்பா புடிக்கு
பா புடிக்கு தோழி ஆனா அதே வண்டியி ல ஃபுல் டைம் நம்ம உக்காந்து இருந்தோனு வச்சுக்கோங்ளே அவ்ளோதா இப்ப இருக்க வெயிலுக்குலா டிரிப் அடுத்த வா ட்டி யோசிக்கவே மாட்டோ அந்த லெவல்லா இருக்கு
ஆமா ஆமா கண்டிப்பா, ஆனா ஆச மனசுகுள்ள கெடந்து அப்டியே அலமோ துலா
ஆமா தோழி கண்டிப்பா அதே மாரி இந்த மழை காலத்துல்லா பாத்தீங்னா வெய் அந்த எனக்கு அந்த வண்டில போக ரொம்ப புடிக்கு அது என்னுமோ தெரில இந்த வெயில்ல தா போவ புடிக்க மாட்டு
வெயில் காலத்துல வெயில நம்ம அப்சர்ப் பண்ணிக்கதான வேணு
என்னங்க தோழி
வெயில் காலத்துல நம்ம வெயில வரது ஒத்துக தானே வேணு வெயிலே வராத ஃபோன்லா போகாதுல்ல
ஏண்டா மழ வர்லன்றுக்கும்
ஆமா வெயில் வந்தா ஏ ண்டா வெயில் வருதுன்க்கு
ஆமா மழ வந்தா கூட அந்த மழையில் நனையற்து
உங்களுக்கு டவர் சரியா கிடைக்கலன் நினைக்கிறன் தோழி நீங்க கொஞ்ச டவர் ருக்க எடமா பாருங்க ஆ கேக்குது வாய்ஸ் அடிக்கடி பிரேக் ஆவுது ஆ ம்
பொழுதுனுக்கு இந்த மொபைல்ல ஆப் குள்ளா இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாரி இருக்கு தோழி
அ
ஆமா ஆமா கொஞ்ச கிளியரா இருக்கா இப்ப
ஆ இப்ப கிளியர்
சரிங்க தோழி அதே மாரி அந்த மழையில நிக்கிறது ஆமா சொல்லுங்க வீ வீட்லதா இருக்கே எங்கியும் போக மாட்ட
வேலைக்கெல்லாம் போயிருக்கீங்களா
வெளிய வேலைக்கா தோழி
அ
வேலைக்கு வந்து எனக்கு ரொம்ப போகணும்னு ஆச தோழி ஆனா வந்து வீட்டுல விட மாட்டாங்க எங்க ஹஸ்பண்ட் நா வேலைக்கு போறேனு சொ சொன்னன்னா ஒரே வார்த்தைதா சொல்லுவாரு நா இருக்கே நீ ஏ வேலைக்கு போகணும்னு சொல்லுவாரா அடுத்த வார்த்தை இல்ல ரெண்டு பேரும் வேலைக்கு போனா நல்லாருக்குல்ல குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணிக்கலால்ல அப்டின்னு சொல்லி கேட்டா இப்ப நீ எந்த எந்த வேலைக்கு போக வேணா நா இல்லாத டைம் நீ வேலைக்கு எ புள்ளைங்களை வளர்க்கறதுக்காக போனா போதும் அப்டின்னுவாரு அந்த ஒரு வார்த்தைகளே எனக்கு வந்துட்டு எப்டி பாய்
வேலைக்கு போற இன்ட்ரெஸ்ட் இருக்காது
ஆமா தோழி ஏன்னா அந்த வார்த்தைய வந்து அடிக்கடி அதேதா சொல்றாரு நா இல்லாத டைம்ல மட்டும் என் பிள்ளைங்கல வளக்கப்போ அப்டின்னு சொல்லைல கஷ்டமா இருக்கும்
ஓ சரி
ம் இந்தளவுக்கு வெளிய போக்கூடாது ஏன்னா இப்பருக்குற ஜென்ரேஷன்ல வந்து பசங்க தொல்ல அதிகமா இருக்கு தோழி வெளிய போனா
ம் அ ஆ
ஆ எல்லா பசங்களையும் குத்த சொல்ல முடியாது ஒண்ணு ரெண்டு பசங்க அப்டிதா இருக்காங்க
ஓ இல்ல கொஞ்சம் சேஃப் ட்டி முக்கியோம் நம்மளோட ஃப்ரீடமும் முக்கியோம்
கண்டிப்பா ஃபிரீடம் மட்டு இருந்துச்சுன் வச்சுக்கோங்களே நல்ல சத் ப்படுவே ஏனா நா அவ்ளோ ஃபிரீடமா இருந்தப் பொண்ணு வீட்ல
ம்
ஆனா இங்க ஏதோ ஃபிரீடம் இல்லாத மாரிதா இருக்கு என்னா அக்கறைனாலா பண்றாங்க அவ்ளோ தா
ம் இல்ல அவுங்க கொஞ்சோ கேரிங்கா உங்கள பாத்துக்கலால்ல
கண்டிப்பா தோழி நா லவ் மேரேஜ் தா அ மேரேஜ் பண்ணிட்ட
ம்
வீட்ல ஒத்துக்கவே இல்ல என்னையு
ஓ நீங்க லவ் மேரேஜுங்களா ம்
வீட்ல ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாங்க அ ப்ச் ஏ புடிவாதத்துல தா நா வந் நா இப்ப வரயு அம்மா பேச ட்டாங்க அதே மாரி எனக்கு அம்மா பேச மாட்டாங்கன்ற கவல இல்லாத மாரியே எங்க அத்த மாமாலா எங்கிட்ட ரொம்ப குளோஸா அவங்கப் பொண்ணு மாரி நடத்திக்குவாங்க அப்டி வரைக்கு கொஞ்ச சந்தோஷ் டுமாரோ
உங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்களா
எனக் ரெண்டு பொண்ணு ஒரு பாப்பா யூ கே ஜி போறாங்க யூ கே ஜு ஒரு பாப்பா வந்து ஒன்ர வயசு தா
அப்டிங்களா சேரி சேரி
ஆமா தோழி
ம் உங்களுக்கு என்ன புடிக்கு
ம் எனக்கு சமைக்க டிப் டிப்ரெண் டிப்ரெண்டா சமைப்பே தோழி நா அதிகமா யூட்யூப் பாத்தா சமைப்பே ஆனா வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு நா ஏ வாயாலயே சொல்லி கே விரும்பலே எங் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்கே நல்லா இரு தே அப்டின் சொல்லுவாங்கே
அதுதானே நம்முளுக்கு முக் கியோ அவுங்கிளுக்காண்டி தா நாங்க இருக்கோ அப்ப அவங்க சொன்னாலே நம்மளுக்கு ஓகே தான
கண்டிப்பா தோழி அதும் ஒவ்வொரு டைம்ல என்ன சொல்லுவாங்கனா அந்த சாம்பார்லா வச்டேனு வச்சுக்கோங்ளே அவருக்கு வெஜ்ஜ விட நான்வெஜ் தா ரொம்ப பிடிக்கும் வெஜ் சா ஃபேஸ்லா ஒரு மாரி டல் ஆயிடு
ஆ
கடைலயு சாப்ட முடியாதா அப்டி சாப் டாலு நம்ம சும்மா இருக்க மாட்டோமா அதனால் ல வந்து என்னா பண்றது ஏன் தல விதி போடு சாப்புட்லா
சாம்பாருக்கு எல்லாருமே எதிரி பாவோ ஆனா அதுலதா இருக்கு எல்லா பெனிஃபிட்டும்
ஆமா அப்டி சொல்லுவாரு அப்பறோ என்ன சொல்லுவாரு நை ட்லா தூக்கமே வர மாட்டேது இந்த சாம்பார் சாப்ட்டாலே அப்டின் சொல்லுவாரு து ஏன் தூக்கோ வர மாட்டிங்குதுனாம் அந்த வயிர் வலிக்குதாமா ஒரு மாரி தெவட்ற மாரியே இருக் குதாம்மா வாந்தி வர மார்ருக் குதாம்மா என்னொன்னமோ சொல்லுவாரு
சாம்பருக்கா
ர்ரமார்ருக்கோம்
ஆ சாம்பார் வெக்கியு
ஆமா அந்த சாம்பார் ரசோல்லா வெச்சுட்டோன்னு வெச்சு கோங்களே ரசமா அது வெஸ் இந்த மாரியே இருக்குமே
ம் ரசோ என்னைக்குமே விஷோந் தானே ஆனா அதுலே ஒரு பெனிஃபிட்ருக்கு நம் நம்மளோட ஜீரண சக்தி அதிகமா இருக்கும் அது
கண்டிப்பா தோழி ஆனா வந்து அவருச்சு இ காய்கறிகள் இப்ப வர என்னனான் பாக்கலயானா பண்ணியே ஆறு வருஷம் ஆச்சு தோழி லவ் பண்ணியும் ஆறு வருஷம் ஆச்சு இந்த பன்னெண்டு வருஷத்துல பா்த்த த்தீங்கன்னா நா அவர் வந்து காய் சாப்பிட்டு ஒரு காய் சாப்பட்டு கூட நா பா்த்ததில்ல எலைட் தெரிய ஆன காய்க குழம்பந்தா வைப்பன் நா காய் தனியா போயிடும் கருவ புல்லா தனியா போயிடும் தக்காளி தனியா போயிடும்
அப்படிய எல்லாம் மெயின்டென் பண்ணாதீங்க இப்ப இருங்க நான் திரும்ப கூ கூப்படுறேன் கொஞ்சம் வேல திரும்ப கூப்பிடறேன் இப்ப
தோழி டைம்
ஓகே சிஸ்டர்